ஆ
ஹலோ
ம் வணக்கம்ப்பா எப்டி இருக்கீங்க
வணக்கம் நல்லா இருக்கேன்பா நீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கம்ப்பா
ட்டிங்களா
ம் சாப்டாச்சிப்பா எனக்கு ஒரு டவுட் இருக்குப்பா கேக்கலாமா இப்ப இந்த மழ வெய டைமு ஆயிடுச்சி இல்லையா
ம்
இந்த டைம்ல தண்ணி கொஞ்சோ ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம மழ டைம்ல நறைய தண்ணி வேஸ்ட் டா போகுதுல்ல
ம்
அத எப்டி சேமிக்கலா சேமிச்சி எப்டி பயன்படுத்துறது அந்த மாரி ஏதாச்சு சொல்லுங்களப்பா எனக்கு தெரிஞ்சிக்கிற
மழை நீர் வந்து சேமிக்கறதுக்கு நறைய வழி இருக்கு நம்ப சப்போஸ் மொட்ட மாடி இரது பண்ணா அந்த பைப் மூலியமா நம்ம சேமிக்கலா கீழ தொட்டி கட்டி அந்த தண்ணிய அதுல விட்டு அத ஃபில்டர் பண்ணி அத சேமிக்கலா சேமிச்சி வக்கலா நறைய சேமிக்கிறதுக்கு நறைய வழி இருக்கு மழை நீரு நம்ம அன்னகூட வச்சிக்கலா தண்ணி ஊத்துமோ அதுல புடிச்சி வக்கலா ட்ரம்ஸ்ல வக்கலா ட்ரம்ல வக் கலா நறைய வழி இருக்குது ஆனா அந்த தண்ணி எப்டி பாதுகாக்கனோனா அது வழி இருக்கு சு கொசு போறாம தண்ணி என்ன பண்ணனோ குளோஸ் பண்ணி வெக்கணு இல்லீங்களா ஏன்னா அது கொசு வரு மழை நீர்ல நறைய கொசு வரு நீங்க பாத்துறீங்களா அந்த மாரி மழ டைம் மழ டைம்ல தா வந்து நறைய ம் பூச்சி அடிச்சினு வருவாங்க கவுர்மெண்ட்ல இருந்து பாத்துருக்கீங்களா நீங்க அந்த மாதிரி ஏன் அத அடிக்கிறாங்க கொசு வரந் கொசு நறைய உற்பத்தி ஆகு இல்லையா அந்த டைம் தா சோ அது உற்பத்தி ஆகும்போது நறைய வியாதிகள் பரவு இல்லையா
மழ தண்ணில வந்து தய மழ பெய்யும் போது நம்ம வீட்ல இருக்கற இதுல எதாச்சு இந்த கொட்டாங்குச்சி அந்த மாரி இருக்கறது எல்லா தண்ணி தேங்கி தேங்கிடு அதுல வந் வந்து கொசு முட்ட விட்டு புழு உருவாகி லார்வா
கொசு உருவாகி ஆ டெங்கு காய்ச்சலு வரும் ஆ நறைய ந அது நறைய வியாதிப் பரவும் அது மூலிமா நறையக்குது மலேரியா காய்ச்சல் டெங்குன்றது ஆ பைடே நறைய இருக்குது இல்லீங்களா சோ அதெல்லா வராம இரு க்குணுன்னா நம்மளுக் மழை நீர் முக் கியோந்தா பட் அது சேமிக்கிறது ஒரு பக்கோ இந்தாலு அது பாதுகாக்கணு ஃபஸ்ட்டு கரெக்டா நம்போ இல்லையா
ஆமாம்ப்பா
ஆமா சப்போஸ் எங்கன்னா தேங்கிட்டு இருச்சினா என்ன பண்ணுவீங்க
அது அப்பறோ படுக்ணு வா படு ஏன்னா வீட்ல கொழந்தைங்கள்லா இருப்பாங்க வீட்ட சுத்தி இருக்கிற எடத்த நம்ம சுத்தமா வச்சிக்கணு அந்த டைம்ல
சுத்தமா வச்சக்கணு தண்ணி எங்க இருக்குதோ இவிட்டா தண்ணி அப்பன்னோ அங்கந்து கிளீன் பண்ணி விட்டுர்ணு தேங்காதபடி அந்த தண்ணி ஏம்ம பாத்துக்கணுமா இல்லையா இல்ல அப்டியே விட்டோமா நால் நால்லாக கொசு கண்டிப்பா உருவாகு இந்த பள்ளிக்கூடத்துல எல்லா பாத்தீங்கன்னா நறைய சைடு்ல தண்ணிவுவாங்க தேங்கு பசங்க இருப்பாங்க இல்லியா சோ அங்கல்லா வந்து மோஸ்ட்லி கொசு உருவாகு இல்லீங்களா சோ செரி ஓகே செரி மழை நீர் வந்து குடிக்கலாமா நம்ப அது நல்லதா கெட்டதா உங்களுக்குக்கு தெரியுமா
தெரியலையேப்பா எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் மழ தண்ணி அப்போ அன்னைக்கு வருது பாத்தீங்களா அன்னைக்கு வரும்போது அத ப புடிச்சு வச்சு குடிக் இல்ல அன்னைக்கு வரும் போது வேன்னா நானன அது செஞ்சிருக்கேன்ப்பா நான் நேரா
டேரக்டா அப்டியா டேரக்டா வானத்துலந்து கையில புடிச் சி குடிக்கறதுக் நீங்க சொல்றீங்களா இல்ல ஸ்டோர் பண்ணி வெச்சுட்டு அன்னைக்கே குடிக்கலான்சா ஆ புரிது பட் ஆனா
க்கு மட்டு பயன்படுத்தலா ஏனா வானத்துலிந்து நேரா வருது இல்ல அவ்ளோ தூய்மையான தண்ணி நம்ம எங்க தேடினாலு கெடைக்காது வரும்போது ஒரு பாத்திரத்த வெச்சு உக்காந்து நெரம்பிருச்சுன்னா அதுல வெச்சு ரெண்டு நாளைக்கு பயன்படுத்தலா அதான் வர்ற அன்னைக்கு மறு நாளைக்கு
சோ மோஸ்ட்லி வந்து டிரெஸ்ல வாஷ் பண்ணுவாங்களான்னே தெரில நீங்க பாத்திருக்கீங்ளா துணி தவைப்பாங்க அதுலதான் நல்லா அழுக்கு நல்லா பளிச்சுன்னு விட சொல்லுவாங்க ஆமா நெறையா அழுக்கு
ஆமா வீட்டு மொட்ட மாடிலிருந்தே பழுப்பழியா வரு இல்லையா அந்த தண்ணில துவைப்பாங்க
துவைப்பாங்க நல்லா ட்ரெஸ் எல்லா நல்லா பளிச்சுனு நல்லா அழுக்கு போ சொல்லுவாங்க கரெக்டா சோ அவ்ளோ தண்ணீல வந் து அவ்ளோ இருக்கு பழச்சுனு அழுகு போகுதுனா அப்ப எவ்ளோ அதுல இருக்கு சத்துகள்ன் சொல்றது நீங்க சொல்றீங்க கரெக்டா ஆனா மழை நீீர் வந்து எ இப்டி வந்து அது டைரக்டா நம்ம குடிக்கறது தப்பா ரைட்டான்னு சொல்லிட்டு நா சொல்றன் உங்களுக்கு எப்டின்னு ம் அது ஏன் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சோ மழை நீீரை வந்து குடுத்தா என்ன ஆகுன்னு பாத்தா இந்த பி எப் ஏ எஸ் சொல்ட்டு ஒரு குரூப் இருக்கு அது என்ன குரூப்னா இந்த கெமிக்கல் எல்லா உருவாக்குவாங்க இல்லைங்ளா நெறையா கெமிக்கல்ஸ் நம்ம நாட்ல உருவாவ்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்ளா ஃபோர் தௌசண்க்கு மேல கெமிக்கல் கெமிக்கல் இல்லாம நாடே இல்ல இல்லையா எது பாத்தாலு கெமிக்கல்தா ஷூக்கு சேரி டிரெஸ்ஸுக்கு சேரி எது ஃபுட்டுக்கு எல்லா த்துக்குமே கெமிக்கல் யூஸ் பண்றாங்க அ சாப்பாடே ஆ ஃபுல்லா கெமி
அந்த எசன்ஸுன்ற பேர்ல எல்லாத்துலியுமே கூட இருக்கு
கெமிக்கல்தா எல்லாத்துலியுமே கெமிக்கல்தான் பேக்கிங் பாத்தா மொத்தமே கெமிக்கல்தான் அந்த மாரி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கெமிக்கல் வந்து அவுங்க அந்த குரூப் வந்து உருவாக்கறாங்க அந்த பி எஃப் அந்த பி எஃப் ஏ எஸ் கம்பெனி சரிங்ளா அது வந்து வேஸ்ட் பண்ணாம அத என்னா பண்லான் சொல்ட்டு அந்த கம்பெனி என்னா பண்ணுது ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க சரிங்ளா அது என்னா சொல்றாங்கன்னா அந்த மழை நீர் வந்து அந்த டைரக்டா அது எடுத்து சுற்றுச்சூழல வந்து எ ப்டியெல்லா அது வந்து கலக்குதுன் சொல்ட்டு ஒரு ஆய்வு கொண்டு ஏற்படுத்தறாங்க கெமிக்கல் மூலிமா தண்ணி எடுத்து ஒரு ஆய்வு வந்து ஏற்படுத்தறாங்க சோ பாத்தம்மன்னா அந்த ஆய்வு வந்து மனிதர்களுக்கு வந்து என்னா பண்ணுதுன்னா தைராய்டு வருது அந்த ஆய்வு மூலியமா பாத்தீங்னா புரிதுங்ளா இல்லையா அந்த மழை தண்ணி குக்கிறதுனாலயு அந்த கெமிக்கல் யூஸ் பண்றதுனாலயு என்னா ஆகுதுனா நெறைய மனிர்களுக்கு தைராய்டு கொலஸ்ட்ராலூ லிவர் ப்ராப்ளம் மோஸ்ட்லி அந்த பிரச்சனை எல்லா உண்டாகுதுதான் இந்த ஆய்வு சொல்லுது எதனால அந்த தண்ணி குடிக்கறதுனால அப்டி வருதுன்னா அந்த தண்ணில வந்து நெறையா கெமிக்கல்ஸ் வந்து கலந்து போதா சுற்றுச்சூழல் காரணமாக கெமிக்கல்னாலே என்னா பண்ணுவாங்க நெறையா தண்ணி விடுவாங்ளா வேஸ்டேஜ் விடுவாங்ளா அதுலிந்து நெறையா அந்த ஆவிப்படுத்தும்போது நல்லா புகையா மேல வரு இல்லையா அது போய் பண்ணுவாங்க அந்த அப்றோ அந்த க்ளவுஸ்ல போய் கலந்து அது நீர் ஆவியது மூலமா மொத்தமே சுற்றுல்ல பறவிடுது தண்ணி இல்லையா அப்போ அது கலந்துதான் மழை நீரே நம்மளுக்கு பெய்து சோ அப்புறம்போது த அது வந்து நெறையா நம்மளுக்கு நெ பாதிப்புதா உருவாக்குதுனு சொல்றாங்க இந்த பி எஃப் இந்த கம் பெனி நெறையா அந்த மேற்பட்ட அந்த அந்த கெமிக்கல்ஸு நெறையா மல் த்து கல்துகுதா சரி நம்ம ஃபிரெஷ்ஷா குடிக்குது வேற நம்ம உங் உங்க ஊர் எல்லா பாத்தீங்கன்னா நெறைய என்னாது நெச்சரஸ் தான புல்லாவே என்ன உங்ளுக்கு வயல் பகுதிதா உங்ளுக்கு கரெக்டா ஆ கிராம ஃபுல்லா வயல் பகுதி அங்க சுத்தமா இருக்கு தண்ணி அதே பாக்க சிட்டிலல்லா பா த்து மாரி நெறைய கெமிகில் தண்ணி இருக்கு சரிங்களா பட் எல்லாமே கலந்துதா மழை தண்ணி நம்மளுக்கு சேந்துவரு நம்ம உங்களுக்கு எல்லாமே கலந்துதா மோஸ் த்து எல்லாமே வரு சோ அதனால அந்த தண்ணி வந்து டைரக்ட்டா என்ன பண்ண கூடாது குடிக்க கூடாது குடித்த ரொம்ப நம்லுகு நல்ல கெட்டுது மழதை தண்ணி நம்கு எப்பவுமே என்னது டேரக்டா நம்ம குடிக்க முடியாது இப்பக்கிற காலத்துல ரொம்ப அது என்னாது நம்மளுக்கு பயன்படத்தக்கது இல்லது ரொம்ப அது வந்து பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க அந்த ஆய்வு
ஆ
இதுல இதுல இருந்துன்னா தெரியுது நா உங்களுக்கு சொல்லுங்க பக்கால கொஞ்சோ தண்ணி வந்து டேரக்ட்டா நம்ம குடிக்கூடாது கொழந்தைங்கல்லா கஷ்டபடுவாங்கல்ல
ஆமா
சோ வீட்ல கொழந்தைங்க இருந்தாங்கன்ன சொல்லுவாங்க ஜாலில கிலில தண்ணில விளயாடுவாங்கில்லயா அப்டி புச்ச குடிப்பாங்க செரிங்களா சோ அதனால அதெல்லா அவாய்ட் பண்ண சொல்லுங்க பசங்களுக்கு ம் தண்ணியில எப்படி இருக்கூடாது தண்ணில எப்டிஇருக்கூடாது தண்ணியு குடிக்ககூடாதுனு சொல்லுங்க அவுங்களுக்கு
அ அ சரிங்கப்பா
அப்றோ வேற எதுனா நீங்க எதன சொல்றீங்களா
ம் அந்த மாதிரி மழை தண்ணிய நமக்கு சேமிச்சும் வைக்கலாப்பா பாதுகாப்பான முறையில
ம் கண்டிப்பா தண்ணி நம்மளுக்கு மஸ்ட் வெயில் காலத்துல தண்ணி இல் ஆ இப்டி சொல்லுங்க
இப்போ போர் மாரி போடறாங்க இல்லையா
ஆ
அதுக்குபினா விட்லியே போர் மாரி போடுவாங்கல்ல
ம் ம்
அந்த போருக்கு பக்கத்துலியே கொஞ்சோ சின்னதா குழி மாரி தோண்டிட்டு
ம்
ம் மழை தண்ணி இருக்குல நம்ம மாடி மேல இருக்கு இல்லையா
ம் ம்
மழ டைம்ல அந்த தண்ணி வந்து பழுப்பு மூலிமா எடுத்துட்டு வந்து அங்க சேமிக்கிற மாரி பண்ணலா
பண்லா சூப்பர் ம்
அந்த மாரி சேமிச்சா அது நிலத்துக்குள்ள போயிடு அந்த நிலத்துல இருந்து அடில இருந்து போர்வெல் நம்ம பயன்படுத்தறோல்ல அப்ப நிலத்தடி நீரு கொஞ்சோ உயரோ நிலத்தடி நீர் மட்டமு நம்ளுக்கு தண்ணி தேங்கவு தேங்காது அதே டைம்ல பூமிக்குள்ளயு இழுத்துட்டு போயிடு தண்ணி
கரெக்ட் அப்பேல்லா வந்து ஆல்வாய் போருனு சொல்ட்டு ஒன்னு பயன்படுத்தலா
ஆமா
மெளக் அந்த தண்ணி வந்து வேஸ்ட்டா நம்ம போவாம பைப்பு முலியமா சாகரிச்சு கீழ தொட்டி கொண்டு வந்து தொட்டியில புடிச்சி அத வந்து எதோ ஒரு எதோ ஒரு அதுல புழு வைக்காம அந்த தண்ணிக்கு இன்னா பவுர்டு போட்டு அந்த தண்ணிய நம்ம சுத்தப்படுத்தி பயன்படுத்தலா டேரக்ட்டாவு பயன்படுத்தக்கூடாது அது என்னா பண்ணு சுத்திகரிச்சுதா பயன்படுத்தணு இல்லிங்களா
ஆமா
ஆமா தீமை என்ன கேள்விப்பட்டுருகிங்களா ம் கரெக்ட் தா தீமை என்னா அதா நெறைய இன்ன வருது உங்களுக்கு மழை நீர்னால தீமை
ஆ நோய்கள் வருது அத நம்ம பாதுகாப்பான முறையில பயன்படுத்தணு அது
ஆமா நம்ம அத கவனிக்காம விட்டோனா நெறைய நம்மள் என்னாவு நோய் வரு மழ வர்ல மழ வர்லனு கஷ்டப்பட்றோ ஆனா மழ வந்தா அதனால் நோய் நெறையா வருது அதுவு கஷ்டப்படுறாங்க மக்கள் கேள்விப்பட்ருகீங்களா நீங்க
ம் ஆமாப்பா நானுமே கொழந்தைய வெச்சுட்டு மழ டைம்ல வந்து ரொம்ப இதுவா இருக்கு அந்த கொசு கொழந்தைங்கள தெரியாம கடிக்குதுங்கல்லயா கடிக்கிறதுனால கொழந்தைங்களுக்கு வந்து ஜொரோ சளி வருது இந்த மாரி இந்த வெய்யி டைம்லந்து அந்த மழ டைம் மாறும்போது அந்த சுற்று சூ ழல் வந்து கொழந்தைங்களுடைய ஒடம்புக்கு சீக்கிரமா ஏத்துக்க மாட்டேங்குது நமக்கே அவ்ளோ சீக்கிரோ ஏத்துக்காது இல்லயா காலநிலை மாற்றத்த ஒடம்பு ஏத்துக்க மாட்டேங்குது ஆ
நம்மளுக்கே ஏத்துக்காது கொழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியாது அது கண்டிப்பா அது அஃபெக்ட் ஆகு சிட்டி சைட்ல்லா பாத்தீங்கன்னா மழ வந்து நெறையா அடிச்சின்னே போய்ட்டு வீடுங்கெல்லா ஃபுட் இல்லாம நெறையா பேர் உயிரே போயிருக்கு இல்லிங்களா
ஆமாம்மா
நெறைய அடிச்சிட்டு போயிருக்கு சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம தண்ணி ஃபுல்லா வீட்டுக்குள்ள தண்ணி போயிட்டு அவங்க வாழ முடியாம கஷ்டப்பட்றாங்க சோ மழ வந்து அதிகமா போச்சாலு நம்மளுக்கு ஆபத்து தா இல்லிங்ளா
ஆமா கம்மியா இருந்தாலு அது ஆபத்தாருக்கு ரெண்டுமே
அதுனால நம்ம என்ன பண்ணு தண்ணி சேமிக்கணு மழ நேரத்துல வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கு தண்ணிகள சேமிக்கணு நீர சேமிக்கணு
கண்டிப்பாங்க சேமிச்சு வெச்சுட்டு அத நம்ம பாதுகாப்பு முறையில பயன்படுத்தி நம்ம நன்றல் நல்லத நம்ம ஏத்துக்கணு
ஆமாப்ப அந்த மாதிரி தண்ணிய வந்து ரொம்ப பயன்படுத்த கூடாது தேவையான அளவு மட்டு பயன்படுத்திகனு இப்பெல்லா நெறையா பேருக்கு வந்து கொழாவ தெரந்தாலே தண்ணி வருதுன்றதுனால அலட்சியமாயிடுச்சு யாருமே அத பத்தி இது பண்ண மாட்டேக்குறாங்க ஆமா இப்ப நெறைய பேர் எவ்ளோ கஷ்டப்பட்றாங்க
கஷ்டப்பட்றாங்க சும்மா சொல்ல சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா நீங்க பாத்திங்கன்னா அது கரெக்டா குளோஸ் பண்ணி விடுங்க அததது முடிஞ்ச அளவுக்கு இன்னப்பா பண்ணிட்டு வாங்க நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்போ முக்கியோ
அப்றோ கூப்டடுமா
ஆ ஓகேங்க நன்றிங்க பேசுனது
ஆ நன்றிக்கா